ஹலோ வேமத்தன எமத்தன நைட் ஷிஃப்ட் வண்டாரா மா
டேஷிப்ட் ரா அவரு இப்போ டேசிப்ட்ல தான்டா க்குராரு தேய ங்கல்ஸ் ஹோல்ல சொல்லிக்கிறாரு நீ என்னாடா செய்யமாட்ற பிக்கிங் கடைக்கிராயில்லனே அத சொல்ன் வாரு
ஆ
அவரு கம்பென் குள்ளதா இருக்காரு அவரு
ஆ ஏயா அஃபோ நைட் ஷிஃப்ட் ஆ அப்போ நைட் ஷிப்டு போன அவரு இருப்பாரே டா அங்க ஃபங் வச் பிப்பரா
ஆ
ஆமா இப்ப ஏமன்தண்ண இந்தா கூட நைட் ஷிப்ட்டு போயிடலா பிரச்சனல்ல அவர் எதுமே சொல்ல மாட்டாரு அவளாந்தனா அவனா இந்த விர்ஃபா அவுர் இல்னா கூடோ இவருந் இவுர் இருப்பாரல்ல பாயி
பாயில்லா போயிடுவாங் நா பத் து பதனோரு மணிக் கூட வர்றா போயிட்டு ரூம்மு ரூ ரூம்ல எனாச்சு டிவுடா ஓர் நால் மணிக் அஞ்சு மணிக் எந்துருந்தார்ரா கொஞ்சோ பாரேன் அ ஆ அததா பா பஸ்ல எதாந்தாலு சொன்ன மாரி வீட்டுக் வந்துனே புள்ளாமே நெட்ல பாத்தியோமா
ஆ ஹா
அதெல்லா சோறாடா பாவி வீட்டுக் போயின்றன்டா உம்மா லொக்கேஷன் மாத்தி புரிதா அவர் சொன்னாரு ஏமாந்து நா நேத்து வாப்பான்னாரு சரி நானு ஜஸ்ட் சேரி வரனான்னு சொன்னோ அவர் எதோ பண்ணுவாரு காசு நா மெயில் போறனா நெய் மீன் போ நானே மீன் போடறன அ ஆ அவர் மீன் போட்டா மட்டு அவுங்க கெடைப்பானானு கேட்ட ஓ ஒருறாங்கண்டிப்பா ஆ சார்
போய் பாத்ததான் தெரியு
போ நீங் போனதிடோ அவரு நீங்க நேர்ல வாங்க தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ற உங்களுக்கு
நேர்ல வெச்சுகோ நீ என்னா பண்ணுவ காசு போட்டா போலா அதா காசு போட்டா போலா இல்லனா வீட்டுக்கு வந்துர்லா நெனச் த்து போவ அவரு கொஞ் நேரோ கூப்ட்டு பேசுவாரா கிஷோ என்ன சொல்வான் சேர்றா அதா அவர் சொல்றாருல்ல வா வாடா நம்ம போய் செய்லா பர்றா அப்படின் டூ எஃப் ஹேச் போனா அவர் ஒன்லி
ஒக்கேடா ஆ தெரில அது அப்பனா என்ன கதனு
ம்ஹூ போய் பாத்தாதா தெரியு
நாங்க பாப்போ இது ஒரு ஆனா ஆ
உம் கொஞ்சம் நல்ல போயிட்டு வரதல ஆ
போயிடு வரதுக்கு பஸ்ட்ட் ஒரு மாசம்ல டயர்டா இருக்கும் அப் அண்ட் டவுன் எழுபது கிலோமீட்டரு கட்டுறான் காஸ் கூடு எங்கல எங்க காசு கிதா அம்மா இட் த வாங்கி தர சொல்சி ஆ இருக்குமே அப் அண்ட் டவுன் எழுபது கிலோமீட்டர் வருது டா
எழுவது கிலோமீட்டரா
ஆமா
போயிட்டு வரத்துக்கு
போரத்துக்கு முப்பத்தஞ்சு வரத்துக்கு முப்பத்தஞ்சு
ஆ அவனா எனக்கு கம்மி தண்டா எனக்கு பஸ் ஏறினா அர் ஹோர் போர்த்து காலேஜ்
சும்மா நீ கூகுள் மேப் எல்லாம் போட்டு பா்க்க மாட்டே எத்தன கிலோ மீட்டர்நு
தெரிலை யோ முப்பது கிலோமீட்டர் இருகன்னு நினைகர
டேய் அவ முப்பதுனா அங்கிருத்து பதினாலு கிலோமீட்டர்
சரி இங்கந்து ஆ இங்க வந்து தின்னன்னூறு அவ்வள தூர எத்தன கிலோமீட்டரா
போற
இங்கருந்து தின்னனூறு தின்நண்ணூறுல இருந்து பதினஞ்சு நிமிஷோ தா
இங்க இருந்து தின்னன்னூறு பத்து கிலோமீட்டர் இருக்கு மத்தனொன்னு இருக்கா
பத்து கிலோமீட்ரா இருக்கு ஆ இங்க இருந்து தினனூருக்கே பத்து கிலோமீட்ருனா அங்கந்து எ ஆமா
எப்ப டிரஸ் எடுக்க இந்த மாச போமாட்ட
அவ்ளதா
அர ஊரு
அர ஊரு கரெக்டா அதுவு பொறுமையா ஓட்டுனு போனாங்கன்னா நாப்பத்தஞ்சு நிமிஷோ அவ்ளதா
ஆ
ஆனா நா ஒன்னு நாவ் போற டைம்ல காலேஜ் பசங்க வருவாங்க கூட்டமா இருக்கு
ஹ சீக்கிரமா சீக்கிரமா போனா ஆஹ் சீக்கிரமா போனா ஸ்கூல் பசங்க கூட்டோ ரெண்டு கூட்டமு வரு அது தாங்க முடியது பார்ப்போ
அதா வெறுப்பா இருக்கு பஸ்ல போறது நம் பாட்டுனு போல
ஆமா பஸ்னா சர்ருன்னு போயிட்டு பைக்னா சர்ருன்னு போயிட்டு சர்ருன்னு வந்துட்லா பஸ்ஸு தா வெறுப்பு மழல்லா வந்துச்சுன்னா இன்னு வெறுப்பாயிரு பஸ்ஸுல
ஆஹ் தண்ணி கீழ போயிடு ஜன்னல் கின்னல்லா அடிக்கு
சில பஸ்ல மழை அ பஸ்ஸுக்குள்ளயே மழை பெய்யு
ஆஹ் ஆஹ் அவ விருப்ப தல வலிப்பா அதல்லா
ம்ம்
என்ன பண்றது அப்பா எறந்திரல அவ்ளோதா ஒண்ணுமே பண்ண முடியாது அது மாதிரில்லா இருந்தா
உஹம் உம்
காலேஜக்கு போனு காலேஜ் போனு காலேஜ் போனு காலேஜ் போனு காலேஜ் போயே ஆகனு உன்னட அவசர நண்பா பரிஞ்ஜோ அதுமாரி நச்சுனு போற ஒன்னு போ நடக்காது
ஆமா என் தெரிச்சு பாத்தா தெரியு
புரீல ஆ நெறி பேரு நல்லா இருக்கிறாங்க டேய் அந்த இதுவுல ரீல்ஸ்ல்லா பண்ணி போட்றாங்கல்ல நல்லா இருக்குல்ல டா அந்த காலேஜு நே முந்தா நேத்தோ என்னமோ தா அஹ் வேற
அது நல்லாவே இருக்கும் அது நேர்ல
டா
ஆஹ்
தெரியவேணண்ணா
தெரில
அன் பு பூச்சான்னோ ஏது ஒன்னு வரும் பாத்தியா ஸ்பிரிங் கர்லி ஹேர் வெச்சிகினு
ஆமா ஆமா
அ ஜபக்குமார் தெரியுமா
புரியல
ஜப ஜபக்குமார் கேமிங்னு ஒருத்த வருவானே அந்த லைஃப்ஸ் லைஃப்ஸ் லைவ் ஸ்டரீம் எல்லாம் பண்ணுவான் அப்ப உமிகள்ல
தெரில பாத்தா தெரியு
பட்டாபுரம்ல தாங்க நான் அவசா பண்ணிட்டு இருக்கான்
ஆஹ்
கமலா வந்தனா தெரியுமா
அஹ
அதானே அந்த கொரியன் கே என் ஸ்மைலின்னு ஒருத்தன் இருப்பானே கொரியன் மேறி அ அவ கூட ஒரு பொண்ணு அ அவங் கூட ஒரு பொண்ணு ரீல்ஸ் பண்ணிச்சு பார்த்தியா கொஞ்ச நாள்ளா ஆஹ் அவங்க தங்கச்சி அது வந்து சைக்கோ ரைடரோ ஏதோ ஒருத்தன் வருவானே இப்ப கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நெறைய இன்டர்வ்யூ எல்லாம் வந்துருந்துச்சே
பாத்ததுவே பாத்துருப்பே பேரு தெரியாது
அவனுக்குந் தெரீலயே கலர் ஃப்ளம் வச்சினுருப்பா
ஆஹ் அஹ்
அவன் உஷார் பண்ணிட்டுருக்கான் ஆனா தெரியவே தெரியல ஆனா எப்பிடினா பண்ணிட்டுருக்கறான் இது வந்து கம் அவங்க வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்றான் இல்ல போய் பார்த்தே மச்சு கமெண்ட்டு ஃபுல்லா இவுங்க ரெண்டு பேர் பத்தி இருக்கு இவன்துல போயி பாத்தேன்னுவச்சு ஸோ ஃபுல்லா அந்தப் பொண்ணு பத்தி இருக்கும்
அது சும்மாடா அது அது சும்மா கை தலைகிலைய ஆட்டினு இருக்கு டிராவல் தான் பொண்ணுமே இப்டின்னா இப்டின்னா பூஜா அ
ஆ அது வந்து பைக் பார்ச்ன்னா ஒரு போஸ்ட் போட்டு அவ்ள தா அந்த போஸ்ட்தா எந்த பைக் எந்த பைக்கா இருந்தாலு அது ஆமா அதுவு ஒரே போஸ் ஒரே போஸ் வந்து எல்லா பைக்லயு வரு
வ்யூஸ் போது லைக் போது லைக் எல்லா ஷேரு கமண்ட்டு எல்லார்மே பறக்குது இப்போ இன்னொன்னு கேரளாலயோ ஏதோ கர்நாடகா பாங்களூர்லோ ஒருப்பா இப்போ
ம் அதான் பாத்தேனே எல்லாத்லயு ஒரு பொலைப்
அ ஆ பாத்தே அதுவா அவ்ங்க எப்டிருங்கோ
நல்லாதான்குது
ஆ ஃபுல்லா ஃபாலோ குடுதுருக்கேன்ப்பா ஃபாலோ எது ஆஹா ஆகாசு செரிபடி ஃபாலோ பண்டிக்கிறா அந்த மால்லந் ஃபுல்லா போறானே
ஆமா
ஆ இதுக்கு முன்னாடி ஃபாலோ
அது எப்டிறா பாவி வருவா அது அவ்ளோ தூர்மாக்குதுறா மாலந்தூர
பைக்ல தான்றாவ பஸ்ல வந்துந்தா கூட வெறு பஸ்ல வந்துருவா டைமிங் பஸ்ல
ம்
அப்புற கூட வந்துடுவ அப்புறோ விட்டுருவ அவனா
ம்
அந்த ஒயின் ஷாப் இருக்கு வெங்கல்ல அங்க
ஆமா
வண்டி எத்துனுபோயி கால்ல ஆ இப்ப தரா பாதி அப்புற எல்லாவ் ஓ ஆ தனியா காட்ல வர்னு ஏவ் காட்டுவாசி மக்கள் கிராமத்து மக்கள் பி எலாரு எல்லா த்து ஓரளவுக்கு என் கிளா காலேஜ்ல சேர்ந்துருக்கிறாங்கள்ளடா பேருக்கு எ ஒருத்தர் கூட ஒரே காலேஜ் இல்றா
ஆ
எல்லா தனித்தனி காலேஜ்றா
ஆ
எப்டிதானே தெரிலடா பா இ இ இந்த காலேஜ் பாத்த ஒரே நிமிஷோ இரு ஒரு கூழ பச்சு ஒரு பத்து பேரு வந்தா ஒரு நாலு பேருந்தா ஒன்னா
ஒத்தன இருக்க மாட்டான்டா அங்கெல்லா
ஒத்தோட ஒழுங்கா சேர்லடா தனித்தனியாதான்டா எல்லா தனித்தனி
அ ஆஹ் சாயந்தர கூட ஒரே கிளாஸ் சேர மாட்டாங்கடா அப்டியே ஒரு காலேஜ் சேர்ந்தா கூட வேற குரூப்
ஆ டிபார்ட்மெண்ட்டு மாறி வரு அது வேறி ஆகு தோ காலேஜ்க்கு காலைல போய் ஃபிரெண்ட்ஸ்ஸ புடிக்கதா இருக்குது
ம்ஹு
கரெக்டா ப்ரெண்டுக புடுச்சு
உ ஹு
பேசணு அப்பதாமா கரக்டா இருக்கு எல்லா அது கூட இல்ல என்னா பண்றது ஒன்னு பண்ண முடியாது
எது பல
என் ஃப்ரன்டுங்கள புடிகும்
ம் ஹும் ம்
சாப்பாடு எப்முமே தெர்ல காலைல வீட்டுல முந்து ஆறு மணி களம்பினோ மதியம் சாப்பாடு
ம் கேன்டீனு இருக்குதா பாறாங்க
கேன்டீன்லாம் இருக்குது அது காசு கட்டணு போல்க்குதே
காசா காசு குத்து வாங்குனா போது மேடா
ஆனா அத ஓ ஆஸ்டல் பசங்கள் எல்லாம் இருப்பாங்களே
அவுங்களுக்கு அவுங்களுக்கு தனியா இருக்கும் இ நம் இந்த டெய்லி வர னால அவுங்களுக்கு தனியா இருக்கும் நம்ம எப்டிசாதாரணமா எப்டி காலைல காசு குத்து வாங்கறான்
ஆனா அதிகமாதான வரணும்
கம்மியாதான் இருக்கும்
டேய் எப்டா டெய்லியுமே கேண்டின்ல சாப்படுது கால சாப்பாடு மதிய சாப்பாடு
ரெ ரெண்டு வேலயுமாவா ஆ ரெண்டு வேலன்னா கஷ்டமாதான் இருக்கும் நான் வந்து காலைல சாப்பா காலைல சாப்ட்டு போனனா மதியானமா பசி எடுக்காதனளவா
ஆ ஆ டேய் எனக்குல்லாம் ஹ நான் காலைல வீட்ல ஒன்பது மணி சாப்ட்டு போடா ஒம்ப மணி சாப்ட்டு பத்து மணி கெலம்னா ஸ்குல்கு போனவுனே பசி எ களா
ம்
அஷ்டு திரும்பியும் கோமைல பசி எடுக்கும் திரும்பி நாலு டிபன் பாக்ஸ் ஃபர்ஸ்ட் சாப்பாடுது எல்லாம் பசிருக்கும் சாப் சாப்பாடு பண்ணுங்க அப்புறம் தான் ஏன்னா நாலு மணிக்கு மேல் வந்து ஏன்னா மச் எடுக்கும் கூடு விடுப்பம் பரோட்டா கிரோட்டா சாப்படுவம்
ம்
பரோட்டா பா பரோட்டா சம்சா அப்பறம் டியூஷன் வரோ அது அ ஆ
எந்த டியூஷன்னு இங்கியா
கலாம் டியூஷன் அங்க இருக்கே மேல
லட்சுமி வதி கூட டியூஷன் போயிருந்தா ஆ
டியூசன் போயு ஒண்ணும் படிகல அம்மா தா ரொம்ப வேஸ்ட்
பொண்ணுகள வராங்கனு பத்துனு போயிட்டு இருப்பீங்க டியூஷனுக்கு
டேய் பொண்ணுங்க லா இல்லடா மொத்தமே நாலு பொண்ணுங்க டா டோவேல் து அதுல ஒரு பொண்ணு சுத்தமா தெளிவு எங் உர் தா அது எது யோ படிப்பறிவில்ல எது மே இல்ல அது ஒரு சப்ஜெப்ட்ல பேய்லு புள்ள அது
ஆ
இன்னொரு பொண்ணு எங்க வீட்டுடாண்டா அதும் அது ஆளு இருக்கு வெளியூர் பயன இன்னொரு பொண்ணு வந்து தூ பேசதே ஸ்லோ வா பேசும் ஆ இல்ல நா நா பண்றது இன்னு அதுனால அது இல்ல அப்புறம் பாரதி அந்த ரூமோட வாளுு
ஆ டியூஷன் டியூஷன்ல போய் தான் ஃப்ரெண்ட் ஆயிச்சா அது
டியூசன்ல தான் எனக்கு தெரியுமே
ஆ
டென்துல இருந்து தெரியும் டென்து டியூசன் போறேன் என் பையன் டென்துல டியூசன் போயிதாண்டா ஒழுங்கா படிச்சின
டென்த்துல அங்கேயவா ட்யுசனு
ஆ நானுத்தி முப்பது மார்க் எத்தேன் நானுத்தி முப்பத்தி ஓரு மார்க் டென்த் டியுசன் போய்
ம்
ஆ மத்தப்படி ஒண்ணு பண்ல
ஆ
லெவல்த்து டைப் ரைட்டிங் க்ளாஸ் போணோ போன அது எதுக்கு தான் போண்ணே தெர்ல எங்க பான் சார்ன்னு ஒருத்த வந்துருப்பா சின்னுட்டுன்னே ஒரு டெய்லி ஐநூறு ரூபா தருவான் டெய்லி சிக்கன் ரைஸ் டெய்லி ருபா
என்னா வேல செய் என்னா வேல செய்வாங்க அவுங்க வீட்ல
அப்பா வேன் ஓட்டுவாறு அவுங்க அம்மா எதோ வேல செய்ராங்கோ எ அவரு எப்டிதா தரார்னே தெரியாது அது அவுங்க ஆயா தரு